தோழி உம் தோழி எப்படி இருக்கீங்க கேக்குது தோழி எப்படி இருக்கீங்க
நா நல்லா இருக்கேன்
உம் நாங்க எல்லாரும் ஆஹ் சாப்பிட்டேன்னு தோழி நீங்க சாப்டீங்களா
ஆஹ் சாப்டாச்சு தோ தோழி டீ லா சாப்டாச்சா
ஆஹ் சாப்ட்டாச்சு தோழி என்ன சாப்ட்டீங்க
மதியம் நான் வந்து கிச்சடி சாப்பிட்டேன் தோழி
செரி செரி தோழி நா சிம்பிள் தா தோ தோழி முட்ட ரைசும்
உம் பொறுங்க பொறுங்க நைட் நைட் என்ன சமையல்
தெரியல தோழி இன்னும் அத பத்தி யோசிக்கல நைட்டு என்ன செய்யணும்ன்னு அம்மா என்ன செய்யறாங்கன்னு தெரியல.
செரிங்க தோழி செரிங்க தோழி
உம் உங்க வீட்டுல தோழி
என்னோட வீட் சப்பாத்தி செய்யணும் தோழி சப்பாத்தியும் கிரேவி மட்டன் கிரேவி
செரி செரி தோழி
இருக் இப்ப வந்து நாங்க பள்ளி க்கே வந்து ஸ்கூல் ஆதான் பள்ளி பள்ளிக்கூடத்துலரந்து நாங்க ஸ்கூல் கூட எகேஷன் டூர் போ தெரியுமா சுற்றுலா அங்க நீங்க எங்கெல்லாம் போயிருக்கீங்க அந்த ஸ்கூல்ல எல்லா ஃப்ண்ட்ஸ் கூட எல்லா போயிருக்கீங்களா அந்த மாரி இப்ப நாங்க பேசு
செரி தோழி நீங்க ஆரம்பிங்க தோழி நான் சொல்லவா ஃபர்ஸ்ட் வந்து வீட்டு்ல வந்து டூர்னா அனுப்பவே மாட்டாங்க தோழி கெஞ் ஞ்சணு ஏன டூர் வந்து இப்போ சிக்ஸ்துல இருந்து தானே ஸ்டார்ட் ஆகும் கூப்பிட்டு போறது
ஆமா ஆமா
ஆ ரெண்டு வருஷம் அனுப்பவே இல்ல சிக்ஸ்த்து செவன்த்து அப்படிய அனுப்ப மாட்டேன் அனுப்ப மாட்டேன்னு சொல் புளிகாங்கா ஏய்த்துல ரொம்ப கொஞ்சோ பிடிவாதும் புடிச்சேன் எனக்கு அனுப்புங்க நான் போனும் க்கு ஆசையா இருக்கு அப்படின்னு அதுக்கப்புறோ எங்க அப்பா
வாய்ஸ் பிரேக் ஆகுது தோழி ஹ தோழி கேக்குத தோழி ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ தோழி கேக்குதா